ஹலோ ஹாய் கேக்குதா மேம் ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
கேக்குது மேம் கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லார்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கே மேம் நல்லாருக்கே தூங்கியாச்சா பசங்களா தூங்கியாச்சா
எங்க தூங்குறதுக அது எப்டியு பன்னெண்டு மணி ஆய்ரு நம்மளெல்லா பாடா படுத்திட்டு தான தூங்கணு
கண்டிப்பா மேம் நம்ம வந்து அந்த காலத்துலலா மேம் சீக்ரமே ஒரு செவன்னே செவனே அதிகோ ஆரு ஆர்ரைக்கெலா தூக்கோ சொ க்கீரு மேம் ஏனா ஏனா ந வந்து டியூஷன் என்ன வந்து டியூஷன்ல வுட்ருப்பாங்க அம்மா சின்ன கொழந்தைல இருந்து ஒன் ஒன்னாது படிக்கு போதுலருந்தே நா டியூஷன் தா டுவெல்த் வரைக்கு அப்ப அங்கே படிச்சிட்டு டியூஷன்ல உக்காந்துட்ருக்கும்போதே அப்டியே தூக் க்குமா சொக்கி தூங்கிருவா இந்து இப்ப நம்ம பிள்ளேங்கள பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஏழு க்கு மேல முழுச்சி முழுச்சிருக்கவே மாட்டோ இப்ப நம்ம பிள்ளைங்கலா டுவல்லு ஒண்ணு இப்டிதா தூங்குற டைம் ரொட்டீனா அதா மேம்
ஆமா சிஸ்டர் நானு எவ்ளோ மாத்தலானு முயற்சி பண்றே முடிய மாட்டேங்குது அது ஒடம்புக்கு கேடுதானே ஏனா பெரியவங்க நாமளே பன்னெண்டு மணி பன்னென் மணி அப்டினாலே அது அதிகோ சின்ன பசங்க அப்டிங்கறப்போ அவுங்களுக்கு அது கண்ணு கண்ணுக்கு கேடு ஒடம்புக்கு கேடு
மேக்சிமம் வந்து டென்னுக்கு மேல வந்து டென் ஓ கிளாக் மேல நம்மளே வந்து தூங்குறது நல்லது இல்ல ஒடம்புக்கு கெடுதல் தா அது பல நோய்க தா வந்து வர வைக்கு அதுவு கொழந்தைங்க வந்து எயட்டுக்கு மேலலா தூங்குறது நல்லது ஆனா இப்ப உள்ள புள்ளைங்க எங்க மேம் இப்ப ஏ பைய்யே கூட பரவால்ல ஒரு இன்னக்கி லெவன் ஆய்டுசா இன்னு தூங்கல இந்தா வெளாண்டுட்ருக்கா மேக்சிமம் தூங்கிருனு வச்சு கோங்களே எங்க வீட்டுக்காரோட அண்ணா பை பைய்யே அவுங்க பாத்தீங்கன்னா டு டூ ஓ கிளாக்கு த்ரீ ஓ கிளாக்கு ஒன்றர மணி அந்த அந்த மாரி தூங்கவே மாட்டா சுத்தமா
அவ்ளோ நேரோ ஆகுமா என்ன இப்டி சொல்றீங்க
எ ஹஸ்பண்ட் இப்ப ஊர்க் ஊர்க்கு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி இங்க இருக்கு போது எ மோஸ்ட்லி வந்து வாரத்துல ஒரு நாளாது நாலு நாளாது ஒன்னாதா இருப்போ அந்த மாரி இப்ப நேத்து கூட நா அங்க போய்ருந்த அவ்ங்க வீட்ல தா இருந்த அ அ அவ்ங்க வீட்ல தா இருந்த அப்ப அவுங்க இங்க வர்றப்ப நா சிட்
ப்பீங்க
ஒற்றும வந்து போக ஒற்றும ஆயிரோம் இது இருந்தாலு மேம் வெளில ஒற்றுமயாதா இருப்போ சா ஆப்பும்போது வரும்போது பாத்தீங்கன்னா ஒக்காந்து சீட்டுலா வெளாடுவோ ஒன்னா உக்காந்து சீட்டு டு விளயாடுவோ அப்பம்போது பாத்தீங்கன்னா அ
ஆ அஸ் க்கடா
ஆ சிட்டு சொல்லுவாங்கள்ள சிட்டுக்கு
அதா கிங்கு
ஆ ஆமா ஆமா அதா அதாஅதாஅதா அதாஅதாஅதா மேம் அது உக்காந்து விளாண்டுட்ருக்கு போது ஆ அது உக்காந்து விளயாடுவோ மேம் அ அப்ப விளாண்டுட்டு இருக்குபோது நாங்க டைமே பாக்காம டு ஓ கிளாக் த்ரீ ஓ க்ளாக் அந்த மாரிலா வெளயாடுவோ அப்பம்போது விளாண்டுட்ருக்கும்போது ஏ பைய்யே கூட நா ஏ பைய்யன தொட்டில்ல தூங்கப்போட்டு வந்து வெளாண்டுட்டு இருக்க அவே எங்க கூ கூடவே தா விடிய விடிய நாங்க எப்ப தூங்குறோமோ அப்பதா அவ தூங்குவா நேத்து நைட்டு கூட பாத்தீங்னா அவ்க வீட்ல தா நா இருந்த நா தூங்கிட்ட மத்த எல்லாரு தூங்கிட்டோ அ தம்பி அழுதானு இவன எ பைய அழுகவு நா முழிச்சி தொட்டில இருந்து தூக்ணு அவே முடிச்சுக்கிட்டே படுத்ருக்கா ஒரு மணி ஒன்ற ஆச்சு
ஒரு மணி ஒன்ர ஆச்சி அம்மாடி எவ்ளோ கேடு அதெல்லா அ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லலெல்லா நம்ளே மாத்திக்கோணு அப்டி மாத்திக்கிட்டாதா பிள்ளைங்ளோட ஒடம்பு வந்து நல்லா இருக்கு ஏனா நம் இப்ப நாம நைட்டு தூங்காம இருந்தா ஏ கேடுன்னு சொல்றாங்க தெரிமா இத நாம நைட்டு தூங்குனா மட்டு தா நம்ளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கு
கண்டிப்பா
அது தூங்கி ரெஸ்ட் எடுக்கு நாம முழிச்சிட்ருந்தா அது வேல செஞ்சிடே இருக்கு
ஆமா ஆமா
அப்போ பகல முழிச்சிருக்கு போது அது வேல செஞ்சிட்டே இருக்கு இப்ப நைட்ல முழிச்சிட்ருக்கு போது வேல செஞ்சிட்டே இருக்குதுன்னா
ஆ
அப்ப அது ஒவ்வொரு பாட்ஸுமே என்ன ஆவுனா பாதிக்கப்படு இதனால பெரிய பிரச்சனைகள் வரு அதனாலதா என்ன சொல்றனா நைட்டு எட்டு மணி நேரோ கண்டிப்பா தூங்குன் சொல்றது காரணமே அதா எங்க நமக் அது
ஆமா அதாவ்து நம்ம ஒரு ட்வெண்ட்டி கண்டின்யூஸா ஓடிட்டே இருந்தோனா இப்ப மிஷின் என்ன ஆகு ஒரு பெற அந்த மாரி தா நம்ம பாடியு
பெற அந்த மாரி தா நம்ம பாடியு கண்டிப்பா அதேதா எல்லாருமே இங்க மேத் மாத்றோமோ முன்னாடி பாருங்க அப்பெல்லா நம்ம என்னப் பண்ணு ஆமா நீங்க சொல்றது கரெக்டுதா அந்தக் இல்ல அந்த காலத்ல நம்ம என்ன பண்ணுனா கு கொழந்தைகள தூங்க வைக்கிறதுக்கு நம்ம அம்மா அப்பால்லா அழகா கத சொல்லி அப்டிதா தூங்க வச்சாங்க இப்போ பாருங்க மொபைல் பாத்துக்கிட்டே சாப்புட்றதுக்கு மொபைலு தூங்குறதுக்கு மொபைலு எல்லாத்துக்கு மொபைலு பாக்குதுங்க
நீங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு மொபைல் குடுப்பீங்ளா மேம்
நா ரொம்ப குடுக்காமதா மேம் இருந்த இப்ப இப்ப ரீசண்டா எ பையனுக்கு ஒடம்பு சரி இல்லாம ஆச்சுல அப்ப என்ன ஆச்சு நா கைல ட்ரிப்ஸ் இது பண்ணிட்டு ரொம்ப அழுறான்னு சொல்லிடே டெய்லி மொபைல் குடுத்ததே அவ அப்டி இந்த ஒரு வாரத்துல அப்டியே அடிக்ட் ஆயிட்டா எனக்கு ஆனா பயமாயிரு ச்சி மொபைல் இல்லன்னா உருண்டுட்டு வர வீட்டுக்கு வந்ததுக் அப்றோ வேலு மொபைலு வேணு மொபை லு வேண்ணு அப்டி உருண்டுட்டு வர்றா என்ன சொல்றது அவனால அது இல்லாம இருக் இருக்க முடில அப்டிங்ற ஒரு இதுக்கு வந்துட்டு எனக்குனா ரொம்ப பயமாயிரு ச்சி அதோடு சரி நீ என்னதா ஆனாலு சரி நா மொபைல் தரமாட்டனு சொல்லிட்டு இப்ப சுத்தமா பசி ச்சா சாப்ட்டா சாப்டு மொபைல் தந்தா தா சாப்டுவேனா நீ சாப்ட வேண்டா உனக் எப் எப்போ பசிக்குதோ நீஅப்போ சாப்டா போது அப்டின் சொல்லிட்டு இப்பதா மா ஆமா இப்பதா மாத்திர்க்கே ரொம்ப சேட்ட பண்ண டீவி மட்டு கொஞ்சோ நேரோ வச்சி குடுப்ப அவ்ளோதா இந்த டீவில சோட்டா பீம் போடுவான்ல அது மட்டு கொஞ்ச நேரோ வச்சி குடுப்ப மத்தபடி இப்ப செல்லுலா குடுக்றது இல்ல டேப்புல இருக்க எல்லா கேம்ஸையு அடிச்ட அங்க இருந்ல செர் ஒரு நாலு செவுத்துக்குள்ள இருக்க நீ ரூமுக்குள்ள இருக்க அழுற அப்டின்னு சொல்லிட்டு நம்ம குடுகு குடுத்தது அது இப்டி ஒரு நெலமைக்கு ஆய்டுச்சி இப்ப நா வந்து ஸ்கூல்ல
எ பையனுக்கு ஒன்ற வயசு ஆகுது மேம் ஒன்ற வயசு ஆக போகுது ன் இப்ப ஒன்ற வயசு இன்ன வரைக்கு நா வந்து பையனுக்கு மொபைல் கொடுத்து எதுவுமே சாப்பாடு ஊட்றதோ எதுவுமே வந்து ஃபோன காம்ச்சு நா இது பண்ணது இல்ல மேம் இது வரைக்கு
சூப்பரு அப்டிதா இருக்கனு ஏன்னா இப்போ உள்ள பசங்க ஏழாவது மாசொ எட்டாது மாசத்துலே மொபைல் கேட்குதுங்க தட்டுதுங்கெ இப்ப நா வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றே அ நா ஸ்கூல்ல ஒர்க் பண்றே எங்க ஸ்கூல்ல பாத்திங்கன்னா
மேம் நீங்க ஒர்க் பண்றீங்ளா
ஆமா ஆமா நா ஒர்க் பண்ணிட்டு தா இருக்கே ஆ இப்ப நா ஒர்க் பண்ற ஸ்கூல்ல வந்து ஃப்ரி கே ஜி ல ஒரு பாப்பா வந்துருக்கு நா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்குறே இந்த ஃபிரி கே ஜி ல புதுசா ஒரு பாப்பா வந்துருக்கு அந்த பாப்பா அவுங்க வந்து ஃபாரின்ல இருந்து வந்துருக்காங்க அவுங்க என்னா ச்சுன்னா ஃபாரின்லையே கொழந்த பெத்து அங்கே அந்த புள்ளைய வளத் அதுனால அங்கெ மேக்ஸிமம் வெளிய ந இங்கே இருக்க மாதிரி அங்க சுத்தமாட்டாங்கள்ல் அப்புடிங்கிறப்போ என்ன பண்ணாங்கன்னா மொபைலே குடுத்துருக்காங்க பொறந்ததுல இருந்து அந்த பா அந்த பொண்ணுக்கு வந்து நாலு வயச ஆச்சு கிட்ட தட்ட ஆனா அந்த நாலு வயசுக்குள்ள மெச்சூரிட்டி கொஞ்சொ கூட இல்ல ஒன்ற வயசு பிள்ளைங்களுக்குள்ள மெச்சூரிட்டி தா இருக்கு என்னன்னு பாத்தா மொபைல் மொபைலு மொபைலு மொபைலுன் மொபைலே குடுத்து அந்த மொபைலுக்கே அந்த புள்ளை அடிக்ட் ஆயிடுச்சா ஸ்கூல்ல வந்தா கூட ஆமா ஸ்கூல்லோட மிஸ்ஸு மொபைல வச்சுருக்காங்க இந்த புள்ள அந்த மொபைல கேட்டு அவ்ளோ அழுது ரொம்ப அடம் பண்ணுது ஆ அப்டி ஒரு சூழ்நெலைக்கி ஆமா அவுங்க வந்து பேச மாட்டேங்குதுன்னு தா ஸ்கூல்ல விட்டு க்காங்க ஏன்னா நாலு வயசு ஆச்சுன்னா யு கே ஜி எல் கே ஜி படிக்கிற வயசு அந்தப் புள்ள வந்து பேசவே மாட்டெங்கிது அந்த மொபைல்லே கண்ணா இருக்கு ஆனா பேச மாட்டெங்கு மம்மிய கூட சரியா அறிய மாட்டெக்குது அந்த மாரி ஒரு நெலமை அவ்ளோ அழகா இருக்கு அந்த பிள்ள பெண் கொழந்த அவ்ளோ வெள்ளையா அவ்ளோ அழகா இருக்கு கிளிக் கெணக்கு இருக்கு எனக்குலா பாத்துட்டு ரொம்ப வருத்தமாயிருச்சு என்னடா இது இவ்ளோ அழக குடுத்து இப்புடி
இதே மாதிரி எங்க அன்னி பையெ மேம் எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி பையெ சோ இப்ப அந்த பையனுக்கு இப்ப நாலு நால்ற வயசு ஆய்ர்ச்சு மேம் நா கல்லாணொ பண்ணி வரும்போது ரெண்டு ரெண்ட்ற வயசு இருக்கு சாப்புட்றதுக்கு ஆ எல்லாத்துக்குமே மொபைல் மொபைல் மொபைல்னு மொபைல மட்டுமே தா அவுங்க காட்டுவாங்க அந்த கொழந்தக்கி மொபைல்ல மட்டுமே தே காட்டி காட்டி ம் சாப்பாடு சாப்பாடு ஊட்ரது எல்லாமே அவெ என்ன பண்ணா இப்ப வந் து இப்ப ஒன்ற வயசுனா இப்ப அம்மா அப்பா தாத்தா பாட்டி இதெல்லாமே சொல்லுங்க
ம் ம் ம்
இவெ என்ன பண்ணுவா ரெண்டு ரெண்ற வயசு வரைக்
ரெண்டு ரெண்ற வயசு வரைக்கு ரெண்டு மூனு வயசு வரைக்குமே பேசவே ஸ்டாட்
பயந்துட்டாங்க என்ன இந்த மாரி இன்னு பேச மாட்டேங்கிறா அம்மா அப்பா சொல்ல மாட்டெங்கிறா எதுவுமே பேச அப்பறோ போயி டாக்டர்ட்ட கன்சல் பண்றப்ப அப்பதா சொல்றாங்க மொபைல் காட்றத கொஞ்சொ அவாய்ட் பண்ணிக்கங்க அப்டின் சொல்ட்டு நா கல்லாணம் பண்ணி வரும்போதுமே ரெண்ற வயசு பையென்னா ரொம்ப பேச மாட்டான் பேசவே மாட்டா சாப்பிடுவா வெளாடுவா பேச்சே வராது சோ அந்த மாரி இருந்துச்சு அப்புற ஏ வீட்டுக்காரு அப்பறொ எ வீட்டுக்காரோட அண்ணே இவுங்க எல்லாருமே இப்புடி காட்டாத அவங்க பேரு ஜான்சி காட்டாத காட்டாத போ போன காட்டாத பேச மாட்டா பண்ண மாட் நா நீ தா கெடுக்குற அப்டினு சொல்லி திட்டி திட்டி அப்றோ கொஞ்ச கொஞ்சமா கொறச்சு
ம்
அதுக்கப்புறோ கோ அதுக்கப்றோ சென்னைக்கு போயிட்டு திரும்ப வர்றப்ப பாத்தீங்கனா சூப்பரா பேச ஸ்டாட் பண்ட்டா அப்பறோ நா இப்ப சூப்பரா பேசுறானாப் இப்பங்க எடைல கொஞ்சோ ஃபோன் பாக்கல இப்ப திரும்ப மறுபடியு கண்டினியூ பண்றா ஃபோன பாக்க இப்ப எங்க குடும்போ வந்து பெரிய குடும்போ மேம் ஆ எங்க குடும்போ பெரிய குடும்போ எல்லாருக்குமே கொழந்தைங்க இருக்கு இப்ப எங்க வீட்டுக்காரோட கூட பொறந்தவங்க நாலு வகயாம் இந்தப்புள்ள ஒரு பொம்பள ஒரு மொத்தோ அஞ்சு பேரு அஞ்சு பேருக்கு கொழந்த இருக்கு இப்ப எல்லாரு வர்றப் இப்ப நெறையா பிள்ளைங்களு சரி அ அ அந்த மாரி இருக்கு அப்ப வந்து ஒரு பு புள்ள பாக்குறப்ப இன்னொரு புள்ள பாக் காம இருக்க முடியாது கஷ்டந்தா ஆனாலு நம்மதான மேம் அத நம்மளு அதுதா நம்ம பாத்துக்கணுல மேம் பாக்காம ஆனா நானே பயப்டுவே இப்ப நம்ம புள்ளய நம்ம பாத்
நம்ம புள்ளய நம்ம பாக்காம வளக்குறோ இன்னொரு புள்ளய பாத்துட்ருக்குனா இது போய் பாத்துக்கனு கண்டிப்பா அதுதா மேம் நடக்குது
அதுதா மேம் நா ஆனா ரொம்ப பய என்ன ஆனா இவனுக்கு தெரியாது ஆனா ம்
இப்ப நீங்க அப்டி வளத்துருக்கீங்கல்ல இது உண்மேலே நல்லது இது தொடந்துச்சினு வச்சுக்கோங்க இன்னு பய்யே சூப்பரா வருவா
ஆனா பா ஆனா மொபைல பா மொபைல காட்டி சாப்பாடு ஊட்றவங்க அத உக்கா இந்த பிள்ளய உக்கார வச்சுட்டு இந்த கொழந்தய உக்கார வச்சுட்டு மொபைல க குடுத்துட்டு அது பாட்டுக்கு ஊட் றாங்க சாப்பிடுதுக ஆனா நம் அது ஈஸியா தோணுது ஆ ஈஸியா தோணு ஆனா அது வந்து நல்லது கெடையாது இப்ப நம்ம மொபைலே காட்டாம அத வெளாட விட்டுட்டு ஊட்னாலு செரி வெளில நம்ம விட்டுட்டு ஊட்றப்ப அ இது வந்து பெஸ்ட்
கண்டிப்பா கண்டிப்பா அது அதுதா அது இப்போ உள்ளவங்க வந்து யார் அதப்ப அது கரெக்டு தா ஆனாலுமே நம்ம கெட்டது பக்கோ போகாம ஒரு நல்ல இதுதானே பண்றோ
கண்டிப்பா மேம் கண்டிப்பா மேம் ஆனா நெனப்பே என்னப்ப நாலு பிள்ளைங்க வருதுங்கன்னா மத்த எல்லாருமே ஃபோன் பாக்குது ஆனா நா இவனுக்கு அத ஃபோன காட்டி நம்ம பண்ணாதனால இவனுக்கு ஃபோன காட்னாலே இவெ
எனக்கு அவ்ளோ பெருமையா இருக்குஇப்ப நீங்க சொல்ற பாத்து இப்டி அபூர்வமான ஒரு கொழந்தயானு
ஆ இவ இப்ப பாக்க தெரியாது நம்ம பழக்கலேல இப்ப நம்ம ஒன்னு எண்ணத்த நம்ம பழக்கறமோ அததா நம்ம கொழந்த பண்ணு அப்ப வந்து நா வந்து அ ஃபோனே குடுத்து இந்த பாரு குட்டி அப்டினு சொல்லி நா குடுத்து நா இதுவரைக்கு பழக்கல அதனால அவனுக்கு ஃபோனே காமிச்சு பாருனாலு அவே பாக்க தெ அவனுக்கு பாக்க தெரியாது அ தெரியல அவனுக்கு தெரியாது
ஆனா ஆனா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி காட்டிட்டா பழகிருவாங்க செரி செரிங்க சிஸ்டர் அம்மா கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷோ ஆ ஓகே பாய்